அ ஹலோ சிஸ்டர் கேக்குதா அ ஆ எனக்கு கேக்குது சொல்லுங்க டர் எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா கொழந்தங்க எல்லாரு நல்லா இருக்காங்களா
அ எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க கொழந்த எப்டிருக்கு
எல்லாரு நல்லாருக்காங்க எல்லாரு தூங்கீற்றுருக்காங்க சிஸ்டர்
அ உங்களுக்கு எத்தன கொழந்தைங்க
எனக்கு ரெண்டு கொழந்தைங்க
ம் பாயா கேலா
ஃபஸ்ட்டு கேர்ள் ரெண்டாவது பாய்
ஒகே சிஸ்டர் எனக்கு ரெண்டுமே பாய் தா
ரெண்டுமே பாய் தா
படிக்கிறாங்ளா
ஒருத்தவங்க பிளே ஸ்கூல் போயிட்டுருக்காங்க ஒருத்தவங்க இப்பதா பொறந்தாங்க ஒன் இயர்
ஒடனே ஆயிருச்சா சேரி சேரி சரி ஓகே ஓகே ம் அப்புறம் சாப்ட்டாச்சா நீங்க
இப்பதா வேக்கப் ஆனாங்க பேபிஸ் ஒன்னு மறுபடியு தூங்க வச்சுட்ட ஆட்டி தூங்க வச்சுட்ட அம்மாக்கு வேல இருக்குடா தூங்கிக்கடா அச்சுன்னு சொல்லி தூங்க வச்சுட்ட தூங்கிட்டாங்க
சேரி சேரி சேரி அம்மாக்கு வேல இருக்குன்னு சொன்னோன்னே கேக்குறாங்கல்ல அதுதா வேணு
அப்டிதா வேணுல்ல சோ சம குறும்பு சிஸ்டர் செம்மையா குறும்பு பண்ணுவா
எங்க பசங்கள்லா அப்டிலா சொன்னாலா கேக்க மாட்டாங்க அப்டி சொன்னா நாங்க தூங்கவே மாட்டோனு சொ சொல்லி நிப்பாங்க ம்
அப்டி வேற இரு
ஆமா ஆமா ம் இன்னைக்கு என்ன சமையல்
இன்னைக்கி எங்க வீட்ல பருப்பு கொழம்பு உருளக்கெழங்கு பொரியல் தா சிஸ்டர்
சேரி சேரி இல்ல நீங்கதா சமைக்கிறதா
எல்லாமே நான்தா முன்னாடி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தோ இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி எங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அதுலேருந்து குக்கிங் எல்லா கட் திட்டி
ட்டு நம்ம ஒரு வழி பண்ண வேண்டியதா அதுல்லா ம்
எல்லா வேலையுமே நான் தா இப்ப பண்ணிட்ருக்கே மாமியாரு ஹெல்ப் பண்ணுவாங்க
மாமியார் கூட தா இருக்காங்களா
ம் மாமியாரு நானே பெரியவங்க இருந்தவங்க தனியா போய்க்காங்க
சேரி சேரி ஓகே ஓகே
ஆ
இல்ல நானு ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஃபே மிலல தா இருந்தது அதுக்கப்புறோ தனியா வந்துட்டோ ம்
நீங்க தனியா வந்துட்டீங்களா
தனியானா அப்படிதா வர வேண்டிய சுட்டுவேஷன் சண்டேனால அப்டிலா இல்ல அந்த மாரி நாங்க ரெண்டல் இருந்தது மாற வேண்டியது இருந்துச்சு தா அப்போ மாறம்போது நெறைய பேர் வந்து ஒரு வீ வீட்டுக்கு போ முடியாதுல்ல
சேம் சேம் அதே பராப்ளம் தா எங்களுக்கு
அப்போ வந்து ஒரு ஆள் வந்து தனியா இதாக்கி தானே ஆகணும்
ஆ அதேதா சிஸ்டர் எங்களுக்குமே ஒரு ரெண்ட்டுல இருந்தா அவுங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு குடுக்குறேன்னு சொன்னனால
நம்ம அப்போ ஒன்னும் செய்ய முடியாது ம் நாங்க அப்புற ஒரு இதுல போனா அதுவு செட் ஆகல பெரிய வீ நெறைய பேர் இருக்கிறவங்களுக்கு இப்ப குடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல வீடல் லா
அதேதா சிஸ்டர் நாலு பேரு
ஆமா அஞ்சு பேரு அவ்ளோதா பாப்பாங்க ம்
நா அவுங்களுக்குதா வீடு தருவோ மிச்சவங்களுக்குல்லா தரமாட்டோ அப்டிங்கிற மாதிரி சொல்றாங்க
ம்
நாங்களு நேறைய ட்ரை பண்ணோ ஆனா கெடைக்கல சேரி போகட் டு அப்டின்னு சொல்லிட்டு தனித்தனியாவே ரெண்டு பேரு வந்ட்டோ சிஸ்
வந்துட்டு சேரி எல்லாத்துலியு ஒரு நல்லது இருக் கு அவ்ளோதா எல்லாத்துக்குமே நன்மதா நம்ம அப்டி நெனச்சிக்க வேண்டியதா
ஆமா
ம்
எங்களுக்கு கொஞ்சோ கஷ்டந்தா இருந்தாலு நார்மலாயிடுச்சு அது ஒரு ஒன் மந்த் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்றோ பழ கிருச்சு
ஓகே ஓகே ம் அப்புறம் வேற என்ன சிஸ்டர் சொல்லுங்க
நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்ருக்
இல்ல ஒர்க்கல்லா இல்ல ஹவுஸ் ஒயிஃப்
ஹவுஸ் ஒய்ஃப் தானங்களா நானு ஹவுஸ் ஒய்ஃப் தா எனக் கு நறைய இடத்துல வேல போய் செய்யணு அப்டிங்கறதுல ஆசை இருக்கு
எனக்கு ரொம்ப ஆச அதெல்லா பட் எப்பவு நம்ம ஆசப்படுறதெல்லா நடக்காதுல்ல நம் ம ஒரு சில விஷயங்கள விட்டு குடுத்து தானே ஆகணு
ஆமா எனக்கு ரொம்ப ஆச யம்மை ஹஸ்பண்ட் அலோ பண்ணவே மாட்டே சொல்லிட்டாரு நீ வீட்ல இருந்து கிட்ஸ பாத்துக்கோ இதுதா உனக்கு நல்லது நா போய் சம்பாரிச்சுட்டு வரேல்ல
ஆமா சில பேருக்கு அந்த மாரிதா இருக் கு நம்ம செரி அவுங்க சொல்றது அவுங்களுக்குள்ள ஒரு இது அவுங்களுக்கு இஷ்ட இல்லாம நம்ம போக முடியாது அதெல்லா
ஆமா போகவு விட மாட்டிக்கிறாங்க
ம் கொஞ்சோ பசங்கல்லா வளர்ந்துட்டாச்சுன்னா உங்களுக்கு அந்த மாரிலா போகலானு நினைக்கிறே அப்ப அவுங்க புரிஞ்சுப்பாங்க இப்ப கொஞ்சோ குட்டி பசங்களா இருக்கிறாங்கல்லா அதுனால அந்த மாரி சொல்லிர்ப்பாங்க ம்
நீ என்ன ட்ரை பண்றதா இருந்தாலு நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கோ ட்ரை பண்ணிக்கோ இப்ப எதுவுமே
பண்ணாத ம் ஆமா அப்போ ரெண்டு பேரையு உங்களுக்கு ஸ்கூல்
சொல்லுங்க ஹலோ ஹலோ ஹலோ ஷீத் ஹலோ